ஆ கேக்குதாமா
ஆ கேக்குதுக்கா நல்லா இருக்கீங்களா
உம் நல்லா இருக்கேம்மா நீ எப்டி இருக்கே
நல்லா இருக்கே
சப்ட்டாச்சா
ஆர் சாப்ட்டாச்சுக்கா நீங்க சாப்ட்டீங்களா
உம் சாப்ட்டமா
ஆ பசங்க என்ன பண்ற
பசங்க எல்லா வெளாடிட்டு இருக்காங்க உனக்கு எப்டி போச்சு லீவ்லா ஹாலிடேஸ்லா ஊருக்குல்லா போயிட்டு வந்தது
ஆ நல்லா போச்சுக்கா
அங்க உங்க சிஸ்டர்ஸ் பிள்ளைங்க எல்லாம் ஜாலியா இல்ல என்ஜாய் பண்ணீங்களா
ஆமாக்கா எல்லாரும் எல்லாருமே வந்து ங்க தங்கிச்சு இங்க எல்லாருமே நல்ல ஜால எங்க வெளியா லா போனீங்களா ஆ க்கா பக்கமா கடல்லா இருக்குது போயிட்டு வந்தோங்கா
உம்
பசங்க எல்லாருமா சேர்ந்து ஃபேமிலியா போயிட்டு வந்தோம்
உம் அப்போ சீஃபுட்ஸ் எல்லா ரொம்ப புடிக்கும்ல
ஆமாக்கா அதாவது சின்ன வயசுலே பழகிடிச்சி இல்லக்கா ஆ மீனு வகைகள் அது மீன் ரிலேட்டடா எல்லாமே பிடிக்கு
ஆ இந்த நண்டு எறா
ஆ அது எல்லாமே சீ ஃபுட்டு கடல் உணவுகள் சொன்னாலே எல்லாமே பிடிக்கிறது தாக்கா
அ ஆனா இங்கயு உனக்கு கெடைக்காதத்னால உனக்கு அது அப்போ நாமு நீயு சேம்தா ஆ அத மிஸ் பண்றோமா நீயு மிஸ் பண்ணுவியா இங்க
கடல் ஃபுட்டுல அவ்ளோக்கு மீன் கெடைக்கறதுல்லல்ல கடல் மீன் ஏரி மீன் தா கெடைக்குது அதுவு ரேரு அது அவ்ளோவா பிடிக்கிறதுல்ல கடல் மீன் நல்லா பிடிக்கு
ஆ நானு அம்மா வீட்டுக்கு மே மாசோ போனா மட்டுதா இந்த நண்டு யறா சாப்பறது மத்த டைம் இங்க யாருக்கும் டேஸ்ட்டும் புடிகாது இங்க வாங்கவுமாட்டோ
ஓகே ஓகேக்கா எனா வீட்டுக்கு போயிட்டு அங்க சாப்டாலுமே எடுத்துட்டு வந்தறது மீனு ஃப்ரை பண்ணி கொழம்பு வச்சு கூட எடுத்துட்டு வந்துடுறது
பரவா இல்லையே சூப்பர் ஆஹ் இங்க அலோடு இல்ல அங்க இருந்து எதுவு எடுத்துட்டு வரக்கூடாது சாப்ட்ற ஐட்டம்மு அதுவு பிளஸ் நான்வெஜ்லா ட்ராவல்ல எடுத்துட்டு வரக்கூடாது அப்டின்ட்டு இங்க கொஞ்சோ ஸ்ட்ரிட் ட்னால நா எதையு தூக்கிட்டு வர மாட்ட ஆ ட்ரெஸ் எ ட்டு போறது ட்ரெஸ் எடுத்துட்டு வரது அவ்ளோதா எது எடுத்துட்டு வந்தாலும் நாட் அலோடு
ஓகே ஓகேக்கா
சமச்சார்ஸ்
இன்னைக்கு தக்காளி சாதோக்கா ம் தயிரு தக்காளி சாதம்
ம் ஓகே ஓகே அண்ணா வேலைக்கு போயிட்டாங்ளா
காலைல சிப்ட்டு கெளம்பிட்டே
ம் ம் சண்ணனுக்கு இப்போ போயிட்டு வர்றது கஷ்ட தெரிய்லல
ஆ அவ்ளவா தெரில டிராவல் ம க்குதா கொஞ்ச அதிகோ மத்தபடி வேலலா ஈஸியாருந்துக்கு நல்லாதா இருக்குது
சூப்பர் சூப்பர் ம் நானு அவ்ங்ககிட்ட கேட்ருக்கே அந்த காலேஜ்ல ஒனக்கு லெக்சரருக்கு சொல்லி வச்சிருக்கே பாப்போ அங்ன உனக்கு அங்க லெக்சரரா கெடச்சதுனா நீயு போய்ட்டனா உனக்கு கொஞ்சோ ஸ்டேபிள் ஆயிடு உம் நம்போச் இங்க போஸ்ட் ஆஃபிஸ் பக்கத்துல கூட ஒரு சின்ன ஸ்கூல்லு பாத்தியா தெறந்திருக்காங்க ப்ரீ கே ஜி எல் கே ஜி யூ கே ஜிக்கு
ஓ அதுக்க அது ரிலேட்டடா செரியா தெரியலக்கா
தெரியல உம் ஆனா உனக் டீச்சிங் ஸ்கூல் டீச்சிங் பிடிக் காதுல
அஹ் ஸ்கூல் டீச்சிங் எனக்கு இதுவரைக்கு நா பண்ணதில்ல ஆஹ் காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஓகேவா இருக்கு
உம் ஆனா எனா எங்க ஸ்கூல் காலேஜ்ல தர சேலரிய விட உனக்கு ஸ்கூல்ல கொஞ்சோ சேலரி ஜாஸ்தியாவே வரு என்ன மெயினு இங் கிலீஷ் ஃப்ளுவென்சி மட்டு இருக்கணு அது கு நல்லா இருந்து
பெரிய பசங்கள அத அப்டியே பழகி பழகி சின்ன பசங்கள மேனேஜ் பண்றது கொஞ்சோ
கஷ்டோ உம் கரெக்டு சேரிம்மா
உம் சேரிக்கா எனக் எனக்கு மூணு சிஸ்டர்ஸ்கா மூணு இல்ல இல்ல மூணு பேருமே எனக்கு தங்கச்சிங்க
மூணு பேரு உனக்கு தங்க
ஆமா நா தா மூத்தது
ஆஹ் பரவால ஆனா நாலுமே பொம்பளப்
ஆஹ் நாங்க நாலு பேருமே பொம்பள பிள்ளைங்க
ஆஹ் அம்மா தனியாவே வளத்துட்டாங்க
நா எயித் படிக்கும்போது அப்பா இல்ல அதுல இருந்து அம்மா தா எல்லாமே தனியா வேல செஞ்சி எங்கள படிக்க வெச்சாங்க எல்லாருமே காலேஜ் படிச்சோ
அப்பாஹ் அம்மா ஒருத்தவங்களோட சால் ரில நாலு பேரு கிரேட் உம் சேரி ச்சேரிம்மா இங்கியும் அப்டியேதா என்ன பண்றதுன்னு ஒண்ணு புரில நா வேலைக்கு போட்டோமா வீட்ல இருக்கணுமா அப்படியே ஒரே கன்ஃப்யூஷன்லயே இருக்குது எனக்கு
ஹாங்கா ஆனா வேலைக் போறதுதா பெட்டர்
போரதா பெட்டர் ஆன இப்போ பாப்பா கூட்டிட்டு போனு இப்பதான் டூ அண்டு ஹாஃபு அ பாப்பா அம் அம்மா ஜேம் பையனெல்லா அம்மா தா ஃபுல்லா பாத்துக்குனாங்க நைன் மந்த்ஸ்லயே நா வேலைக்கு போயிட்டே அந்த ஸ்ட்ரென்த் அம்மாக்கில்ல ரொம்ப சேட்ட ஆஹ் அதனால நைன் டு ஃபை வேனா என் கூட இருக்கணு சோ இப்போ ஃபுள்ளா வீட்லயே இருந்துட்டு ஜாலியா இருந்துட்டு தீடீர்ன்ட்டு ஒரு நயன் டு பை ஒரு ரூம்குள்ள போட்டு அவன அடச்சோனா எப்டி இருப்பான் தெரியாது அதனா
ஆனா ஃபர்ஸ்ட்டு கொஞ்சொ கஷ்டமா இருக்கு அதுக்கப்பறோ போக போக பழகிடுவாங்க
அதுதா இப்ப ப்ரீகேஜ் வைஸ் தான ஆகுது அதனால சின்ன ஸ்கூல்ஸ்ல எதாவது ஃபோர் ஹார்ஸ் மட்டு விட்டுட்டு வரா மாதிரி ஃபஸ் ட்டு ப‌ழகட்டும் அப்றமா வந்து எயிட் ஹார்ஸ் ஸ்கூல் குள்ள விடலாம் அனால ஒன்னும் ஒரு வர்ஷம் பிரேக் எடுத்துட்டு அடுத்த வர்ஷோ ஒரு எல்கேஜி போட்டுட்டு நம்ம வேலைக்கு போலா அப்டின்ட்டு யோசிச்சு வச்சிருக்கேன்
செரி செரிக்கா
ம் நா திருப்பி இந்த ஒரு வர்ஷோ எப்டி ஒ போக போது அப்டினு யோசிச்சா ஒரு பக்கம் பயமா இருக்கு ஆல்ரெடி டூ இயர்ஸ் பிரேக்கே மண்டைல பயங்கர பிர்ரெஷர் ஏறிறுது
ஆமா திடீர்னு அப்டி போனா எதுமே படி நம்மளே படிக்காத மாத் திரியே ஒரு ஃபீல் ஆயிர்து
ஆமா ஆமா
இருந்தா தா கரெக்ட் நல்லார்க்கு
அ ஆமா கரெக்ட்டு ப்ளஸ் அதே மாரி த்ரீ ஃபோர் ஃபை தா எடுத்துட்டிருந்த இப்ப போனா சிக்ஸ் செவன் எயிட்டு தா குடுப்பேன் அப்டின்ட்டு கண்டிஷனா சொல்லிட்டாங்க திடீன்ட்டு சிக்ஸ் செவன் எயிட்டா பாடோல்லா ஹெவியா இருந்துச்சுன்னா நம்ம நடத்துவோமா நடத்த மாட்டோமான்ட்டு ஒரு பக் க்கம் பயமு ஜாஸ்தியா வருது ஒரு பக்கம் ச்சீ போ வீட்லயே இருந்துக்கலா எதுக்கு வேலைக்கு போனு அப்டின்னு ஒரு பக்கம் சோம்பேறி ஆக்குது நம்மல
அப்படிதாக்கா இருக்கும் கொஞ்சோ அப்டி ஒரு கே விட்டுட்டா அப்டி ஆயிடுது
உம் என்ன பண்றது இன்னும் கன்ஃப்யூஷன்லயே போயிட்ருக்கு ஒரு பக்கோ அஹ் வேலைக்கு போன்றாங்க சிலப் பேர கேட்டா விடு ரெஸ்ட் எடு ஒடம்ப பாத்துக்கோ ஏன்னா த்ரீ சிசேரியனா அனால ரெஸ்ட் எடு ஓ ஒடம் பாத்துக்கோன்ட்டு ஒரு பக்கோ சொல்றாங்க ம் என்ன பண்றது அப்டி கன்ஃப்யூஷன்லயே போயிட்ருக்கு
ஆஹ கொஞ்சோ மைண்ட் ரிலாக் ஸ்னஸுன்னா ஆகனுனா நம்ம ஜாப் போறது நல்லது வேலைக்கு போறது
டு ஆமா ஆமா ஆனா என்னனா நம்ப வீட்டு ஃபிரஷர போயிட்டு ஸ்கூல்ல காட்ட முடியாது ஸ்கூல் ஃபிரஷர வந்து வீட்டுல கா
அது கண்டிப்பா காட்டக்கூடாது அது நம்மளோட வீட்டோட விஷயங்கள் வீ வீட்டோடயே வீட்டு வாசலயே விட்டுட்டு போயிடணு
ஆமா ஆனா நம்மளுக்கு வீட்ல இருக்கற இப்போ பேப்பர்ஸ் எத்துற வந்து ஸ்கூல்ல பேப்பர்ஸ் குடுக்குறாங்க பேப்பர்ஸ் கரெக்ஷன் பண்ணனு அடுத்த நாள் சப்மிட் பண்ணனும் எத்துனு வந்து கரெக்ஷன் பண்ணா அது எப்டி ரியாக்ஷன் ஆகுன் தெரியாது நம்ப வீட்ல நா உன வேலைக்கு போக சொன்னனா இப்போ உக்காந்து ட்டு பண்ணிட்டுருக்கியே அப்டின் கேப்பாங்க அதனால அதுவு யோசிக்கிற மாதிரி இருக்கு
சரி
ஓ அதனால என்னன் பண்றதுன்னே ஒன்னு புரியல ஸ்கூல்ல போனாலு ரிலாக்ஸ்டா நடத்தணு எப்படியு நம்ம ஸ்கூல்ல வந்து நம்மளோட ஃபிரஷர காட்ட மாட்டோ ஏனா நம்மளுக்கு அது ஃப்ரொஃபஷன் ஆயிடுது ஃப்ரஷர் காட்டாம இரு கனுன் றதா நம்ப கஷ்டொ ஒரு சார்ட் ஒர்க்கே வீட்டுல வந்து பண்ணனுனா கண்டிப்பா உக்காந்து செய்யணு டெமோக்கு இது அடுத்த நாள் கிளாஸ்க்கு ஃப்ரிஃப்பர் பண்ணணு புக் வச்சு உக்கார்னுருக்கு கண்டிப் பா அட்லீஸ்ட் ஒரு ஹால்ப் நவரா நம்ம புக் வச்சு உக்கானு இருக்கனு அப்படி இருக்கமோ நம் ம்ப்ல யாரு எதுவு சொல்லிட கூடாதுன்னு ஒரு பக்கம் யோசிக்கிறே ஹ்ம்
ஆமாக்கா அது எல்லாமே பாக்கணு தம்பிக்கு ஸ்கூலுக்கு எல்லா பொருள் வாங்கியாச்சாக்கா
ஆஹ் எல்லா வாங்கியச்சு ன்னு பேக் வாங்கல
ஓகே
அஹ் எப்பமே இந்த ஸ்கூல்ல குடுத்துடுவாங்க இப்ப அவன ஸ்கூல் மாத்திட்டே அதனால அந்த ஸ்கூல்ல ஸ்கூல் பேக்கு இல்லன்னா நீங்க வெளியே வாங்கி க்கலானு சொல்ட்டாங்க அவனுக் ஆசையா இருக்கு நா இது வரைக்கு வெளியல நேம் போடாத பேக் யூஸ் பண்ணதே இல்ல ஆனா என நீங்க வெளியே வாங்கி ங்க அப்படினு இருக்கா ஷூஸ் சாக்ஸ் இதெல்லா வாங்கணு பர்ச்சேஸ் பண்ணணு எப்டியு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் இல்லாமதா போ போறான் அதனால போ நீ ஃப்ரியா போயிட்டு வா அப்புறமா இந்த ஷேட் டே சன்டைல பாத்துக்கலான் சொல்லி வச்சுருக்கே
ஓ ச சரிக்கா
உம் சேரிங்மா சேரிடா நீ பாரு நா ஃப்ரீ ஆயிட்ட பிறகு இங்க ஒன்னு இல்லடா ஸ்பெஷல். புலி சாதம் அஹ் அப்புறமா கொஞ்சோ புதினா சாதமும் பட்டாணி போட்டு பச்சை பட்டாணி போட்டு புதினா சாதமும் செஞ்சிருக்காங்க. சாப்டாச்சு உம். உம் ச்சேரிம்மா செரிடா. பாப்போம் உம் டேக் கேர்மா உம் பாய்.
பாய் கா.